ஹலோ ஆ நல்லா இருக்கீங்களாங்க ம் நல்லா இருக்காங்க
நானு நல்லா இருக்கங்க
ம் ஆ சாப்ட்டங்க நீங்க சாப்புட்டீங்களா
ம் சாப்புட்டோங்க என்ன செஞ்சீங்க
ச்சி ஸ்பெஷல்
நீ இன்னிக்கு என்ன ஆப்பம் தேங்காய் பால்
ம் லன்ச்சே செய்யலீங்களா அதா சாப்பிட்டங்களா ம்
நீங்க என்ன செஞ்சீங்க
நாங்க ரைஸ்சு சாம்பார் பொடலங்கா சாம்பார்
ம் ஓகே ஓகே
ம் காலையில ஆப்பம் தேங்காப்பால் நாங்களு
ஓ நீங்களு அதேதா செஞ்சீங்களா சரி நைட்டுக்கு
நைட்டுக்கு எதனா டிஃபன் சாப்புடுவோ
ஆ செரி செரி அப்பற இன்னிக்கு எப்டி போச்சு
ம் நல்லாதா போச்சு
ம்
காலையில எழுந்து வெளக்கு ஏத்திட்டு குளிச்சுட்டு வெளக்கு ஏத்திட்டு அப்பற கோயிலுக்கெல்லா போயிட்டு லன்ச் இங்கயே ஒரு கோயில் இருக்கு சிவா விஷ்ணு அப்டின்ட்டு
ஓகே ஓகே அதுக்கப்பற போய் வந்துதா சாப்பாடு செஞ்சீங்களா
ம் காலையிலே முடுச்சுட்ட
உம் உம் சேரி சேரி
எயிட் ஓ கிளாக் எல்லா அனுப்பிச்சிட்ட
ம்
முடிச்சிட்டு அதுக்கப்பறமா கோயிலுக்கு போயிட்டு
ஓகே ஓகே
ம்
அப்பற இங்கேயே டூருக்கல்லா பிளான் பண்ணிங்களா
இப்போ எங்கேயு போலங்களே
இதுக்கப்பற போக ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா
எதுனா போலான்னு நினைச்சுன்னு தா இருக்கோ ராமேஸ்வர போன்னு திருச்செந்தூர் போன்னு
ஓஹோ சரிங்க
ம் நீங்க போயிருக்கீங்களா அங்கல்லா
ம் சின்ன வயசுல போயிருக்கோ திருச்செந்தூர் ரீசன்ட் இப்ப தான் போனோம் ஒரு டூ இயர்ஸ் ஆகும் ட்ரெயின்லே போய்ட்டு வந்துட்டோம்
ம் ம் ஃபேமிலியா போனிங்களா நீங்க மட்டும் போனிங்களா
ஃபேமிலியோட போனங்க
ம் ம் எப்டி அது ட்ரெயின்லா புக் பண்ணிட்டு இருந்தீங்களா
ம் முன்னாடியே ட்ரெயின் புக் பண்ணிட்டு
ம்
அதுக்கப்புரோம் நைட் டைமிங்கில ட்ராவல் ஃபுல்லா எயிட் ஹவர்ஸு
ம் ம்
அதனால எந்த கஷ்டமு தெர்ல தூங்கிட்டு இருந்தனால
ம்
அந்த மாரியே போய்ட்டு வந்தாதா ஈஸி ஒன் டே எல்லா வச்சுட்டு போனா ரொம்ப கஷ்டம்
ம் ம் முன்கூட்டியே புக் பண்ணதுனால நல்லா இருந்துச்சுங்களா
ஆமா ஆமா அதுக்கு ஏத்த மாரி பிரிப்பர் போனோ கரெக்டா இருந்துச்சு
ம் ம் சாப்பாடு எல்லா
சாப்பாடு போற இடத்துல சாப்பிட்டுக்கிற மாதிரிதா ஒரு வேலைக்கு மட் கோவா செஞ்சுட்டு போச்சு
அ அ
போற இடத்துல சாப்பிட்ற மாரி ஹோட்
ம் ம் ம் எங்கனா ரூம் எடுத்தீங்களா
ஆமா ஆமா அங்கே கோயில் கிட்டவே போய்ட்டு ம் அங்க போய் ஸ்டே இங்க திருச்செந்தூர் போறப்ப
ஆ ஆ
போனதுமே கோயில் பார்த்துட்டோ
ஆ
அதுக்கப்பறோ வேற பிளேஸ் போகறதுக்கு ரூம் எடுத்து
உஹும் ம் ம்
அங்க நைட் ஆயிடுச்சு அடுத்த நாள் போற மாரி இருந்த நைட்டு ஸ்டே பண்ணிட்டோ
ம் ம் நாங்களு போனோ ஒரு முற திருச்செந்தூர் போய்ட்டு மதுர போய்ட்டு ராமேஸ்வரம் போலாம்னா. உடம்பெல்லாம் டயர்ட் ஆயிட்டு கம்முன் ஆயிட்டோம் அப்பறோ சேரி நெக்ஸ்ட் டைம் போய்க்கலா அப்டின்னு சொல்ட்டு
ம் ம்
வந்துட்டோம் ம் ம் ம் மதுரையில மீனாட்சி அம்மன் பார்த்தான். வேற எங்கேயும் போக டைம் இல்ல. கோயில் ஒரு வேண்டுதல் வச்சு, அப்டே அத போய் பாத்துட்டு வந்தறது சாமி
ஓகே ஓகே சரி சரி. அப்புறோ பட ஏதாது போறீங்களா இப்போ இல்ல போயிட்டீங்களா?
ஏற்கனவே போனோ லாஸ்ட் கருப்பு படோ அவ்ளோதா
ம் ஹீம் இப்போ எதுவு போலீங்களா? பிளான் இல்லையா?
இப்ப எதுவு போல, எந்த படமு அவ்வளோ பாக்குற மாரி இல்ல இன்னு
ம் ம் நானு கருப்பு படம் தா போனே ஆனா ஜனநாயகன் பட வரு வெயிட் பண்றோ இன்னுமே வர்ல
ம் ம்.
அது வந்தாதா போனு
ம் அது ரிலீஸ் பண்றாங்களா என்னன்னே தெரிலைங்களே.
ம் ம்
ம்.
ரிலீஸ் பண்ணா எங்க அம்மா கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்காங்க.
ஓஹோ
ஹல்ல அல்ல ஆயிட்டு.
ம்.
அதனால தா ரிலீஸ் பண்லயோ என்னமோ.
இல்ல இல்ல பண்ணுவாங்க.
ம்.
அப்புறோ உங்களுக்கு புடிச்ச ஹீரோயின் யாரு?
ஹீரோயின்னா ரேவதிய புடிக்கு
ஓஹோ இப்
ம் இப்போ ரீசன்டானா ம் ஹும். இப்பதிக்கா ஆளா அதா அந்த இப்போ இந்தப் படத்துல வந்தாங்களா அவங்கள வேனா பிடிக்கு ஜனநாயகன்ல வராங்கல்ல.
பூஜா ஹெட்ஜ்.
ஆஹா இன்னொருத்தவங்க, பைஜூ.
ஆ ஆ பைஜு மமிதா பைஜு ஓகே ஓகேங்க
ம்.
அவங்க மலையாள ஆக்டரு, ஆக்டர்ஸ் ம்.
கொஞ்ச ரேவதி மாரியே தெரியு
ஆ ஆமா ஆமா ஃபேஸ் கட் அப்டிதா இருக்கு.
ம் ம் ஹும் உங்களுக்கு என்ன ஹீரோ புடிக்கு
ஹீரோ சூர்யாதா புடிக்கு
ம்.
ஹீரோயின் யாரு புடிக்காது.
ம்.
அப்பவு புடிக்காது இப்பவு புடிக்காதுங்களா
எப்பயுமே புடிக்காது
ம் ஏ அப்டி
அதென்னமோ தெர்ல பிடிக்கல
ம்
நல்லாருக்கு புடிச்சிருக்குன் பாக்கலான் போனா அட்த் தடவ அவுங்க வேற மாதிரி எதாச்சி நடிக் ஆரம்பிச்சிர்றாங்க அதுனால பிடிக்கறதே
க்ளாமர் ஆயிடுவாங்ளா
அதேதா
என்னா பண்றது அவங்க இல்லங்க அதெல்லா பாக்கறதில்ல
ம் ம் சேரி சேரி
இஸ்
ஏ அது மாரி ஏ பாக்கறதில்ல
எனக்கு விருப்போ இல்ல அது ஒரு மாரி அழுதுட்டு இன்னோர் குடும்பத்த கெடுத்துட்டு அதெல்லா புடிகறதில்ல நாடகத்துல நாடகத்துல சாபோ குடுக்கறது இன்னோர்த்தவுங்கள இது பழி வாங்கறது
ம் சீரியல்னாலே அதுதா
ம் அதுக்குதா புடிக்கற்தில்ல அதெல்லா நம்ளுக்கு
ம் எங்க வீட்ல இருக்காங்க ரெண்டு பேரு அவுங்கல்லா சீரியல் இல்லைன்னா தூக்கமே வராது ஒடம்பே செரியில்லைனாலு அந்த சீரியல பாத்துட்டுதா
யார் அது
எங்க தாத்தா பாட்டி
ஐய்யியே ம்
எங் தாத்தாக் கழுத்து வலி அப்பயு சொல் ற தூங்வே மாட்டன்ட்டாரு இல்லமா நா இப்டி படு இந்த பக்கோ கேட்டுக்றே காதுல அப்டின்றாரு
ம்
காது வலி இருக்குது கழுத்து வலி இருக்குது எல்லா இருக்கு அப்பயு தூங்கறது
ம்
ஊசி போட்டதா தூங்றாரு
ஆ
டாக்டர் கிட்டே சொல்லினா இத எதோ பண்ணு பேசாம
டாக்டர் கிட்ட போய்ட்டு வரப்பெல்லா ஊசி போட்றாங்க ரெண் நாள் போட்டா தா மூணாவ்த் நாளு எழ்ந்துர்றாரு
ம் ம்
அப்பயு அந்த கழுத்து வலி மட்டு அப்டியே இருக்கு
ம் ம்
எங்க என்ன சொன்னாலு கேட்டுக்கவே மாட்டன்றாரு
ம் ம்
ஆமா ஊருக்கு பேய்
உங்க தாத்தா பாட்டி கூட இருக்காங்களா இல்ல தொலைவுல இருக்காங்களா
கில்ல ரொம்ப தூரோ இருக்காங்க நாங்க கீழ போயிருந்தோ
ம் ம் ம்
அப்பதா இந்த மாரி ஆயிபோச்சு
ஆ ஹ
அவர் ஏதோ தலைகனி சேஞ்ச் பண்ணி போட்டாரா
ம் ம்
அதனால மாதிரி சொல்லி இருக்காங்க
தலகாணி சேஞ்ச் பண்ணாலு ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கு மூணு நாள்லா இருக்காதுங்கள்ள
அதுதா அது வயசு ஆகறதுனால ஏதாச்சி பாப்போம்மா
ம் ம்
அந்த பெல்ட் போட சொன்னா ஆ அத போட்டா திரும்ப கூடாது
ம் ம் ம் ம் பெல்ட் போட்டா கொஞ்சோ வழி சமாளிக்கலா
அதுதா அது நா திரும்புனுமேமா திடீர்னு யார்னா வந்தா கா பாக்கணுமேன்றாரு நீங்க ஏன் தாத்தா பாக்குறீங்க கேட்க மாட்டேன்றறாங்க செய்துக்கப்ரோ நம்ம என்ன சொல்ல முடியு
ஆமா
அவங்க விருப்பப்பட்டு எதுவா இருந்தாலு செஞ்சாங்க
ம் ம் அப்ரோ நீங்க ஒர்க் போறீங்களா லீவுங்ளா
ம் ஒர்க் போயிட்டு இருக்க இப்ப த்ரீ டேஸ் லீவு
ஓ
அதனால இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோ
ம் ம் இன்னைக்கு என்னா லீவு
இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே நாளைக்கு சாட்டர்டே சண்டே
ம் ம் ம் பரவால்ல லக்குதா
இந்த மாதிரி ஏதாச்சி வந்தாதா ரெஸ்ட்டு
ம்
இல்லையா எங்க பிரின்சிபில்லு சாட்டர்டே எப்படா ஸ்கூல் வைக்கலான்ட்டு ஆந்த மாதிரி வீட்ல இருந்தா வேல செய்ய வெச்சறாங்க
ஆ ம்
எல்லா அங்க வரவங்க எல்லா வீட்ல இருந்தா எங்கடா மாமியார் மாமனாரு வேல வைக்க போறாங்கன்னு உக்கான்டு இருப்பாங்
ம் ம் பிரின்சிபால் ஆபீஸ் சொல்லுவீங்களா
எல்லாருமே அங்க இருக்க மோஸ்லி ஸ்டாஃப்ஸ் எல்லா
ம் ஹும்
இங்க ஸ்கூலுக்கு வன்டா இங்க கத்திக்கிட்டு உக்காந்துகிட்டு ஜாலி
ம்
னா நமக்கு அந்த மாரி கெடையாது
ன்னா வீட்ல அவங்களுக்கு எல்லா ரொம்ப தொல்ல பண்ணுவாங்க போலருக்கு
ஆமா அதனால
ஃப்ரியா ம் ஃப்ரியா அங்க வந்து உக்காந்துக்கலான்
ம்
ம்
அங்க அவுங்க வீட்டாண்டல்லா ஓட வுட்டிங்க ம் ஓ வன்ட்டு பக்கத்துலே இருக்கா போல அதனால அங்க இருந்தா எதாது பேசி சண்ட போட போறோ
ம் ஹும்
இல்லையங்கடா எங்க அப்பா அம்மா என்ன கேட்டுற போறாங் இங்க ஒண்ணு தெரியுமா எங்க பிரின்சிபலு டீச்சர் ன்ஸ்பிலுனாவங்க தா
ஆ
அடி வேணவே வேணா நா போயிடுறேனு சொன்னாங்
அ அ
இப்ப அந்த பேச்சே இல்ல என்னன் பாத்தா ஓ ஒரு ஃபங்க்ஷனையும் அ நடக்கறப்ப அது அதுக்குன் வாங்குற திங்ஸ் வாங்குற அய் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா காசு ஆட்டைய போட்டு உக்காந்துகிறாங்க ஜாலி
ம் ஹும்
இப்ப இது யாரு சொல்லுவாங்க என்னனு தெரில
ஒய்